இவட கம் தோழி
காலை வணக்கம் மதிய வணக் கம் தோழி
நல்லா இருக்கீங்களா தோழி நாங்கள் சும்மா அ ஆஹ நா இப்ப தாங் தோழி வீட்டு வேல எல்லாம் முடிச்சிட்டு ஆ ஆ உங்ககிட்ட உரையாடலாம்னு வந்திருக்கேங் தோழி
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்காங்க தோழி
செரி செரிங் ச ஆஹ் ஆமாங் தோழி நீங்க யு வீட் டு வேலலா செஞ்சுட்டீங்களா தோழி
நானா செஞ்சுட்டு இருக்கே தோழி இன்னு முடில
செரி செரிங் தோழி சாப்
உம் ஆஹ சாப் டே தோழி ஆ காலைலயு சாப்டே நீங்க சாப்டீங்களா
ஆஹ சாப்ட்டேங் தோழி என்ன சாப்ட்டீங்க தோழி நா பாத்தீங்க அப்டின்னா சாப் பாடு வெண்டங்கா கொழம்பு ரசம் சாப்ட மு
நா வந்து தோச ம் சாப்டோ தோழி அப்ரோ சட்னியு நான்தா செஞ்சே
சூப்பர் ஆஹ நன்றி தோழி நன்றி தோழி ஆஹ எப்டிங் தோழி சட்னி செஞ்சீங்க
சட்னி வந்து வெங்காயோ தக்காளி அது வந்து சும்மா டேஸ் பெருசாவே அறுத்து வச்சுட்ட அதுக்கப்புற வன்ட்டு அது கூட வரமொளகா புளி பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரே இதா வடசட்டியில போட்டு ஒரு வனக் வனக்கிட்டு என்ன ஊட்டி உப்பு போட்டு மானக்கட்டோனா ஆஹ்
சட்னி ரெடி எத்தனை வெங்காயம் தோழி போட்டீங்க
நா வந்துட்டு நா எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும்தா செஞ்சே அதனால ரெண்டு பேத்துக்கு செஞ்சதுனால நா வந்துட்டு ஒரு நாலு தக்காளி போட்டே ரெண்டு வெங்காயம் போட்டே
சரி சரிங்க தோழி
ஹலோ தீபா அப்டியே போட்டு வனக்கிக்கலா கொஞ்சம் தக்காளி அந்த தோல் இருக்குல்ல அ தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்குனா சரியான பத அது ஆஹ் மின் விசிரில ஆற வச்சுட்டோம்னா ஆறுன கப் அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிட்டோனா சட்னி ரெடி ஆயிரும் உப்பு வேணுமா நீங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படிங்காட்டி நீங்க தாளிக்கிற மாரி இருந்தாலும் எல்லா தாளிச்சு நீங்க போட்டுக்கலாம் தோழி
சரி சரிங்க தோழி உங்களுக்கு உணவுல என்ன உணவு என்ன பிடிக்கும்
ந கொஞ்சம் பிரியாணிதா தோழி பிடிக்கும் அதுவும் அசைவ பிரியாணிதா ரொம்ப பிடிக்கும் சரிங்க தோழி நீங் நீங்க எந்த சட்னிய வேணாலு செய்வீங்க தோழி
நான் பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கள்ள சட்னி செய்வேன்னு சொல்லி அப்புறம் பீரீட் தொவையல் செய்யனும் தோழி
பீட்ரூட் சட்னி தா செய்வீங்களா
செய்வேங் தோழி
அதெப்புடி செய்வீங்க
நார்மலா எப்பொழுதும் போலதாங் தோழி வெங்காயம் தக்காளி எல்லாத்தி வணக்கிறணு தோழி வணக்கிலேயே நீங்க பீரிட்ரூட் ஆட் பண்ணிக்கணும் சும்மா நார் நறையா எண்ணெ ஊத்தணுங் தோழி எண்ணெ ஊத்திட்டு கடுகு போட் த்து அப்புறம் வெங்காயோ தக்காளி பீரிட்ரூட் டு இது மூணியும் போட்டு நல்லா வதக்கிக்கிணும் தோழி நல்லா வதங்கணும் தோழி வதங்னதுக்கப்புறம் பாத்தீங்க அப்டின்னா கல்ல பருப் பும் மெயின்னா ப ஆட் பண்ணுங் தோழி ஊற வச்சு நீங்க ஆட் பண்லாங்க தோழி
ஊற வெச்சு ஆட் பண்ணுங்கலா ஓகே ஓகே செரி செரி
ட்டு அப்புறம் நீங்க கொத்தமல்லி இருக்கில்லைங் தோழி அதையும் கொஞ்சோ போட்டுக்கணும் தோழி அப் அப்றோ புளி கொஞ்சோ ஆட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா கெடாம இருக்கு தோழி
செரி செரி தோழி
ப்ளிட்டு அரவையில போ கோ ஆ ஆற வச்சுட்டு அரவையில போட்டு நீங்க நல்லா அரச்சிட்டிங்னா போதும் தோழி பீட்ரூட் சட்னி சேரி தயாரிச்சாசுங்க தோழி
ஆ செரி செரி தோழி, அது எதுக்கூடெல்லா வெச்சு சாப்பட்லா தோழி
தோச சாதம் இது எல்லாத்துக்குமே வெச்சு சாப்புட்லா தோழி சாதத்துக்கு நல்லா இருக்குங் தோழி
சேரி தோழி வேற என்னல்லா சமைப்பீங்க தோழி நீங்க
நா பாத்தீங்னா சைவ மட்டும்தாங் தோழி செய்வே அசைவம்லா எனக்கு செய்யத் தெரியாதுங் தோழி
சேரி தோழி கத்துக்கலால்ல தோழி நீங்க
தோழி அடுத்து அசைவம் கத்துக்கணு தோழி சைவம் மட்டுந்தாங் தோழி தெரியு உங்களுக்கு அசைவம்லா சமைக்க தெரியுமாங் தோழி
ம் முஸ்லிம் வீட்ல வந்து அப்ற ஆமாங் வறுக்கரதெலா பண்ணுவ தோழி ஆ கொழம்பு வெக்கிறதுல பாத் அதிகமா சிக்கன்ல வேனா பண்ணுவோ தோழி
செரி செரிங் தோழி சிக்கன் எப்டி தோழி செய்விங்க ஆ நார்மலா வதக்குவிங்ளா தோழி இல்ல கொழம்பு க்ரே கொழம்பு மாரி வெப்பிங்ளாங் தோழி
ம் நார்மலா உப்புக்கறினு சொல்லுவாங்கல ஹலோ
ஆ சொல்லுங்க நீங் தோழி
உப்புக்கறின் சொல்லுவாங்கல்ல அது நல்லா செய்வ தோழி ஃபஸ்ட்டு மொதல்ல வந்துட்டு சிக்கன நல்லா கழுவி உப்பு மஞ்சதூள்லா கழுவி வெச்சுக்கணு அதுக்கப்புற வந்ட்டு இதுக்கு வெங்காய எல்லா அறுத்து வெச்சுக்கணு தோழி
செரிங்க தோழி ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி
இப்போ நீங்க அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுக்கிறிங்கனா அதுல ஒரு ரெண்டு வெங்காய வந்து நம்ம அரைச்சு அறுத்து வெச்சுக்கணு அதுக்கப்புற இதுக்கு பூண்டு வந்து போடணு தோழி பூண்ட வந்து இடிச்சு போடணு
சரிங் தோழி
நம்ம அதுலயே தனியா எடுத்து வெச்சுக்கணு இப்ப வந்து வர மொளகா வந்து நறையா போடணு தோழா ஆ நல்லாருக்கு வரமொளகாவு நெறையா போ அதுக்கப்புற கருவாப்ல இவ்ளதா தோழி இதுக் தேவையானது ஃபஸ்ட் வன்டு எண்ணெ ஊத்தி நீங்க சிக்கனா போட்ரனு போட்டுட்டு கொஞ்சோ ஒரு அர வேக்காடா வெந்தோன்ன நீங்க அந்த வெங்காயம் இருக்குல்ல அறுத்து வெச்ச வெங்காயத்த அதுலப் கொட்டிக்குலா
செரிங்க தோழி செரிங்க தோழி
பு போட்டுக்கணு அதுக்கப்றோ வந்ட்டு வரமொளகா பூண்டு இதெல்லா போட்டு ஒரு வதக்கு வதக்கீட்டு அதுக்கப்பறோ வந்து சிக்கன் தூள் இருந்துச்சுனா நீங்க அதையு கொஞ்சோ ஏட் அ போட்டுக்கலா
செரிங்க தோழி
இந் இதுவே கொஞ்சோ எண்ணைலே வந்து நீங்க வேக வெச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுவை குடுக்கு தோழி ஆமா தோழி உம்
வேற என்ன தோழி உங்களுக்கு பிடிக்கு ஆஹ் கண்டிப்பாங் தோழி நீங்க சொன்னத நா ட்ரை செஞ்சு பாக்கறே தோழி செஞ்சுட்டு உங்களுக் நா ரிவ்யூ வேற என்னங் தோழி உங்களுக் செய்ய தெரியு
ஆஹ் சிக்கன்ல வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தெரியு தோழி அதுக்கப்பறோ வந்து தோழி
செரி செரிங் தோழி செரி செரிங் தோழி
உம் தோழி
மீன் இங்க இங்கெல்லா பாத்தீங்க அப்டினா வாத்து செய்வாங்க இ தோழி சிக்கனோட வாத்து ஆமாங் தோழி
ப்டினா மீனு அப்றோ ஆட்டிரைச்சல் இதெல்லாமே செய்வாங்கங் தோழி ஆஹ் சிக்கன் பிராயர் நாடு க்கறதே ரொம்ப ரேர் தாங்க தோழி
செரி செரி தோழி வாத்தெல்லா எப்டி செய்வாங்க
வாத்து பாத்தீங்கனா எப்பவுமே சிக்கன் செய்ற மாரிதாங் தோழி செய்வாங்க
ம்
குக்கர்ல போட்டு சுவை சூப் பரா இருக்குங் தோழி நம்ம இட்லியோட சாப்படைல பாத்தீங்க அப்டினா அவ்ளோ அருமையா இருக்குங் தோழி ஆஹ் இதுக்கெல்லா பாத்தீங்க அப்டினா ஊசி போட்டு வளத்த மாட்டாங்கங் தோழி இது நார்மலா நம்ம எப்டி அ நா ட்டுக்கோழிலா எப்டி வளருது அதே மாதிரிதான் தோழி வாத்துமே வள பெங்க தோழி இதுக்கு பாத்தீங்கன்னா அரிசி போட்டு வளரு த்துவாங்கன்ன தோழி
செரிங் தோழி
இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குக்கர்ல நல்லா வே விசில் நல்லா விடுவாங்க எ தோழி விசில் விட்டுட்டு ஆமா விட்டு இதுல அப்புறோ லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா இதுலயே எண்ணய் ஊத்த தேவ இலைங்க தோழி அவ்வளவு எண்ணெயம் பிரிஞ்சு வரும் தோழி இந்த சிக்கன் வாத்திலேயே
அப்படிங்களா
தோழி எண்ணயு ஊத்த தேவலைன்னு தோழி அவ்வளோ எண்ண வரு தோழி
செரி செரி தானு
பாத்தீங்கன்னா அது தவா எடுத்து அதுல எண்ண எண்ணெ லைட்டா தா தோழி இதில ஊத்தணு எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு அப்புறோ பட்ட கிராம்பு இந்த மாரி ஐட்டம்ஸ்ல்லா ஆட் பண்ணிட்டு அப்புறோ வெங்காய தக் கல்லா போட்டு வதக்கணு தோழி வதக்கணு அதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா இந்த இறச்சிய போட்டு அதுகப்ரோ ரெண்டு மூணு ஸ்பூன் மொளகாத்தூள் சாம்பார் பொடி அப்றோ சிக்கன் மசாலா மொட்டன் மசாலா சாம்பார் லைட் பட்ட போட்டா டேஸ்ட் நல்லாருக்கும்ன் தோழி நம்ம வீட்டு முளவடி இருக்கு இல்லிங் தோழி நம்ப அரைப்போம்ல வர மொளகா அப்புறோ மல்லி கருப்பிலை இதெல்லா போட்டு அரைப்போம்பளைங் தோழி அந்த தூள்தொடி
செரி செரி போங்
அந்த தூள் ஒண்ணு கொஞ்சோ ஆட் பண்ணிட்டு அப்புறோ சிக் கன் மசாலா மட் மட்டன் மசாலா தனியா இது எல்லாத்திலயு கொஞ்சோ கொஞ்சோ தா ஆட் பண்ணு தோழி ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டீங்கன்னா போதும்
ஆ தயாராயிருமா ஆமா
ஆ ஆ ஆ ரெடி ஆயிரு தோழி ஆனா எந்த அள்வுக்கு நீங்க விசில் விடுறீங்களோ அந்த அளவுக்கு ப்படி நல்லா வெந்திருக்கு தோழி
செரி செரி தோழி இது எது கூடதா நல்லாருக்கு வச்சு சாப்ட்டா
இட்லி இட்லி மட்டுந்தா தோழி நல்லா இருக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு பட் ஆனா இட்லியா இருந்தா இன்னோ போ சுவை அதிகமா இருக்குங் தோழி
செரி செரி தோழி
அப்புறோ வேற என்னங் தோழி உங்களுக்கு சமைக்க தெரியு
ஹலோ நா வந்ட்டு பதை நான் சொன்னே இல்லங் சட்னி அதுக்கு வந்ட்டு நீங்க தோச வந்து உ நல்லா மொரு தெல்லா ஊத்தி சாப்புட்வீங்கன்னா அதுக்கு நல்லா சுவையா இருக்கு தோழி
செரி செரிங்க தோழி
அதுக்கப்புறோ இட்லி செய்வேன் தோழி இட்லியிலேயே வந்து இட்லி வந்து நார்மலா செஞ்சோன்னா எனக்கு புடிக்காது தோழி அதனால நா என்னா பண்ணுவனா இட்லிய வந்து துண்டு துண்டா அறுத்துருவே
செரிங்க தோழி
டீ வேணும்மா அத வந்து டே தோச கல்லயு குனோ தோழி எண்ணெய் ஊத் தி அந்த இட்லிய அறுத்த இட்லி எல்லா அதுல போட்ருவ தோழி போட்டுட்டு இந்த சி ஆ சிக்கன் சில்லி பவ்ட்ரு இருக்குள்ளிங் தோழி
ஆமாங்
அத போட் டு நா எண்ணெய்லயே வேக வெ நல்லா மொரு மொருனு ஆகுற வரைக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்றொ எடுத்து இட்லி சாப்டுவ தோழி நார்மலா இட்லி குடுத்தீங்கன்னா சாப்டாம இப்டி செஞ்சு சாப்டுவ
ஓ சூப்பர் தோழி சூப்பர் நன்றி தோழி நன்றி தோழி
தோழி நீங்க என்னல்லா செய்வீங்க அப்றொ வேல என்ன வேலலா செய்வீங்க
இதல்ல நைட்டு மு அ இரவு பாத்தீங்க அப்டின்னா சப்பாத்தி பூரி அப்றொ ஆப்பம் செய்வங் தோழி ஆப்பம் அப்றொ தாப்பம் அப்றொ பணியாரம் செய்வங்க தோழி கம்பு பணியாரம் இதெல்லாமே செய்வங்க தோழி நைட் அ நைட் டைம்